ஹலோ
சொல்லுங்கப்பா எப்டிருக்கிங்க
ம் நல்லாருக்கேம்ப்பா நீங்க எப்டிருக்கிங்க
நல்லாருக்கே ஊருக்குலா போய்ட்டு வன்ட்டிங்ளா
ஆ வந்துட்டோம்பா வெக்கேஷன்க்கு இந்த வாட்டி தா அண்ணா கூப்டாங்க செரி போய்ட்டு வந்தர்லா ஆ போய்ட்டு வந்தர்லா ஏனா நம் புளு எங்கயு போ முடிய மாட்டிங்குது ப்ளான் பண்ணி அதனால அண்ணா கூப்புறாங் அதா அண்ணா கூப்டும் போதே போய்டலாமேன்ட்டு போய்ட்டு வந்தம்ப்பா போய்ட்டு ரெண்நாள் தா இருந்தோ சனிக்கெழம கெளம்னோ காலைல செவன் ஓ கிளாக்கு சனிக்கெழம இருந்தோ ஞாயித்துக்கெழம இருந்தோ திங்ககெழம காலைல திரு மே கெளம்பி வந்துட்டோ
ம் நல்லா என்ஜாய் பண்ணிங்களா
ஆ நல்லா பண்ணோம்ப்பா பீச் தா பீச் போய் பாத்துட்டு கோவில் போனோ பக்கத்துல சரி அதா மனசு திருப்தியா இருந்துது பாத்துட்டு சாமிய கும்ப்டாச்சு அப்டியே பீச் போ இப்ப நட பீச்னா தண்ணிலெல்லா எறங்லப்பா அது மேல ஹைட்ல இருந்துது தண்ணில எறங்கணுனா பகல்ல வரணு போல இருக்கு நாங்க நைட்டு வந்தோ
பாத்துட்டு இருந்துட்டு கெளம்பிட்டோ அப்புற சொல்லுங்க நீங்க எப்டி இருக்கிங்க எப்டி இருக்கு வந்து பாக்கணு நெனைச்ச நானு எங்க வர முடியல இன்னு நா போயிட்டு வந்த டயடே இன்னு சரியா இருக்குது இன்னொ துணிய காயபோல்ல எடுத்து வெக்ல இந்த வேலையே ஓடின்டுருக்குப்பா எங்க கூட யாராவது இருந்து வே கலோசிச்சாதாங்கா பண்ண முடிது ஊருக்கு போறோன்ட்டு ஜாலிய எகிரி கிளம்பிட்டோ ரிட்டன் வந்து வேலையை பாத்தாதா சமாளிக்க முடில சொல்லுங்கப்பா, அப்புற உங்க உடம்பஎல்லா எப்படிப்பா இருக்கு
ஆ பரவாயில்லப்பா இப்போ ம் எ பொண்ணுதா உங்கள கேட்டுட்டே இருந்தா வர்றதே கிடையாதுன்னா அவங்க கொஞ்ச பிஸியா இருக்காங்க வருவாங்கன்னு
ம் நன்னு நனைக்கிறது தா வந்து ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போயிடணு, வந்து ஒரு எட்டு வந்து பாத்துட்டு போயிணு சொல்லிட் ட்டு எங்க அந்த நேரத்துக்கு தா ஏதாவது ஒண்ணு இவளு வீட்டுல இருக்காளா அதா தனியா விட்டு இருக்க மு இல்ல தனியா உக்காந்துனு அதுபட்ன்னு உகாந்துன்னு டிவி பாத்தன்னு பொண்ணு இருக்கு இருந்தாலு நம்மளுக்கு என்னமோ மனசு கேட்க மாட்டேங்குது தவிர மத்தபடி எப்படி வேற ஒன்னும் இல்லப்ப நானுமே அவள வந்து பாத்து ரொம்ப நாள் ஆனா மாரிதா இருக்குது எங்க பாங்க ஏதோ வந்து இதுல வீடியோ ஏதோ பாத்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கடைக்கு கூட்டு போனா அவனா கூட்டுப் போனா பெரியவ அறி கூட்டு போம்போது போய் பாத்தா இங்க பாத்தா நூறு ரூபான்னு போட்ருக்காங்க பிராக் எல்லா நூறு ரூபா நூத்தி அம்பது ரூபா நாங்க அங்க போனா எட்நூறு ரூபா எழுநூறு ரூபா பாத்துட்டு ம்ஹூ ஆனா சரி வேணா நம்ம ஊர்லயே போய் பாத்து ஆன்லைன்ல போட்டு வாங்கி வேனான்னு சொல்லிட்டு கூப்னு வந்துட்டோ அப் அப்றம் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க நாங்க யாரோ இது இதா பெரியவ இருந்துகிட்டு சரி வேணா வேணா அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டோ நாங்க அவ வேணா ரொம்ப ரேட் அதிகமா இருக்குதுமா, நம்ம ஊர்லயே போய் எடுத்துக்கலா அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டோ பா
வெளிய எல்லாம் போனாலே ரேட்டு தாம்பா அது நம் ஊர்லயே ஏடுத்துக்கலா அதுவு உ உ எடுத்துன்னு வந்துட்டு நல்லா இல்லன்னா என்ன ரிட்டனுபன் பன்ன முடியாது நம்மளால வேஸ்டதா போயிடு வெளிய எல்லா போ போயிட்டா சுத்தி பாத்துட்டு சாப்றோமா சாப்பிட்டு வந்துணு மத்தபடி எதையு வாங்கலா கூடாது வாங்கலா நா இப்படிதா நம்மளுக்குதா நஷ்டம் ஆகும் நம்ம ஆசையா அந்த ஊர் பேர் சொல்லிட்டு வாங்கி வரணும்னு ஆசப்படுறோ ஆனா நம்மளுக்கு அதுவேஸ்டா தா போகு து பொருளலா
புரிது புரிதுப்பா
சாப்ட்டீங்களா
ஆ சாப்பிட்டோம்பா பிரெட் ஆம்லெட் தா போட்டு கொடுத்தே வேற எதுவு இல்ல மாவு எதுவு இல்லை இனிமேல் தான் போடணு சரி அது மட்டு போட்டு சாப்பிட்டுட்டு இப்பதா சாப்பிட்டு முடிச்சசு கொஞ்ச நேரம் வந்து படுத்துலான்ட்டு வந்து படுத்தடென் பா கிச்சன்ல அரிசியு முருங்க்கா சாம்பார் வைக்கணும் சாப்பிட்டுருவாங்க இப்பக்கி பசி ஆது உங்களுக்கு றேன் இது பண்ணிக்கலா அப்படினு சொல்லிட்டு அதுல்லாம பசங்க ஏடி எம் கார்டு ஒர்க் ஆகல அதல போயி நெனச்சிட்டே இருக்கு எப்படி திருப்பி இங்கயே வந்து ஜாயின் பண்ணிட்டாரா சமாளிக்கா முடியல சரி போய் ரெண்டு கேக்கணு ஓபன் ஆச்சா இல்லையா ஏ எதுவுமே பண்ண முடில அது ஒண்ணு ஏ டி எம் கார்ட ஒர்க்காகுல பசங்களது அதுவும் போய் கேட்கணு சரி போலா அப்படின்னா போலா போலான்னு ஒரு வேலையும் படுதுன்னு இருக்கிறே இன்னும் ஊருக்கு போயிட்டு வந்த அந்த இதுவும் இன்னும் சரியாவே இல்லப்பா அந்த டயட்னஸ் அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அண்ண எப்டி இருக்காங்க
நல்லா இருக்காரு வேலைக்கு போயிருக்காரு
ம்
ம் அப்புறம் ம் உங்க ஃப்ரெண்டு கால் பண்ணி செடி எல்லா எப்டி வைக்கணும்னு கேட்டாங்க அன்னைக்கி சொல்லி குடுத்த நீங்க சொன்னீங்கன்னு சொன்னாங்க நம்ம வீட்ல நறைய செடி வச்சிருக்கோ ம் சொல்லிட்டு நீங்க சொன்னதா சொல்லி கேட்டாங்க அப்புறம் சொல்லிக்கொடுத்தே சரி நான் வாங்கி வைக்கிறேன்னு சொல்லிட்டு சொன்னாங்க ஆம் ஆ இந்த மதிய என்ன சமைக்க போறீங்க
அதான் சாம்பார் தான்ப்பா சாம்பார் வச்சுட்டு அப்பளம் பொறிச்சடுறே முட்ட இருந்ததுனா முட்ட வேணும்னா ஆம்லேட் போட்டு கொடுக்க போறேன் இல்லனா வேணாங்ட்டான்னா வெறும் சாம்பாரும் அப்பளம் பொறிச்சுட்டு அதயே சாப்பிட்டோம் வேற என்ன பண்றது அன்னைக்கு அவங்களுக்கு செடி வளக்கணும்னா ரொம்ப பிடிக்கும்பா உங்களுக்கு சரி நீங்க வீட்ல நறைய செடி எல்லாம் வச்சிருக்கீங்கல்ல சரி உங்ககிட்ட கிட்ட கேட்டா ஒரு ஐடியா கடைக்கு அதனால கேளு அவங்க கிட்ட அப்படின்னு சொல்லி நம்பர் கொடுத்தே நானு அப்புற தான் சரின்னு பேசினாங்க நீங்க சொல்லிட்டீங்க இது மாரி வந்து செடி வளர்க்கறது கேட்டாங்க இன்னும் எனக்கு கால் பண்ணி சொல்றாங்க இது மாரி நா நம்பர் குடுத்தேனே நான் தானே சொன்னே இன்னும் எனக்கு போன் பண்ணி சொல்லல அதான் யாருகிட்டயும் எதுவும் எதிர்பார்க்க கூடாதுன்னு மட்டும் புரியுது ஆனா எதிர்பார்த்தா அது நம்ம மனசு கேட்க மாட்டேங்குது எது பார்க்குது ஐயோ நம்ம சொன்னமே சொன்னதை வந்து து அத போய் கேட்டோ எனக்கு சொன்னாங்க அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்லல வச்சிட்டு இருப்பாங்க வாங்கி சொல்லிட்டு இருந்தாங்க பசங்க லீவ்ல இருக் பார்க்கும் போது வீட்ல ஒரு கார்டன் ஒண்ணு போட்டுணும் மாடி தோட்டம் போட போறோம் அப்படின்னு சொல்லி சொல்லின்னு இருந்தாங்க சரிப்பா சரிப்பா அதுதான் என் என்ன கேட்டாங்க எனக்கு அதெல்லா எதுவும் தெரியாது நான் வந்து என் ஃப்ரெண்ட் நம்பர் குடுக்குறேன் நீங்க கால் பண்ணி கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சரிப்பா சரிப்பா அப்படின்னு சொ
அததான் கேட்டாங்க கேட்டாங்க சொன்னே எதல்லா தரையில வைக்கணு எதெல்லா தொட்டில வைக்கணும் எதெல்லா மாடியில வைக்கணும்னு கேட்டாங்க என்ன சொன்னேன் சரி நான் வாங்கி வைக்கிறேன் ம் சொல்லிட்டு சரி நீங்க ஊருக்கு போயிருந்தீங்க அதனால அப்ப சொல்ல முடியல சரி டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு கால் பண்ேன் சரி வந்துட்டீங்கள சரி சொல்லிலா சொல்லிட்டுதான் சொன்ன
ம் ம் சரிப்பா உடம்பு பரவாயில்யா வயிறு வலின்னு ன்னீங்கள எப்படி இருக்கு இப்ப வைரூவலி
ளுக்கு போனும் இன்னைக்கு போலான்னு பாரத்தே ஆ சின்னவ கிளாஸ் போயிருக்கா மறுபடியும் கூட்டிட்டு வரணோும் அங்க போய் மாட்ட ட்டிக்குன்னா அப்புறம் லேட் ஆயிடுச்சுன்னா கஷ்டமாயிடு நாளைக்கு இருக்காது கிளாஸ்லா அதனால நாளைக்கு காலையில கிளம்பி போயிடலா சொல்லிட்டு இன்னைக்கு போல
இன்னைக்குதான் எங்களுக்கு லீவ் போட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன் நாளைக்கு உங்களுக்கு லீவு் போட்ருக் க்காங்களா
ப
ஆ செரிப்பா செரிப்பா ஊர்லேந்து வந்துட்டாங்களா
வர்ல வர்லப்பா இன்னோ
ம் ம்
க்ளேஸு தா போறா இவ அதனால உங்க டூஷனுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல
ஓகேப்பா ஓகேப்பா இவுங்க கார்ல போய்ருக்காங்ளா பஸ்ல போய்ருக்காங்ளா
பா அண்ணனு அவுங்ளதா போய்ருக்காங்
சேர் சேர் சே சே இவுங்க கரு ஓட்டுவாங்களா
இல்லெல்ல லைட்டா
ம் ம்
அண்ணனு அவுங்ளு தா போய்ருக்காங்க ரூம்ல தா இருக்காங்க காலைல கால் பண்ணி பேஸ்னாங்
சேரிப்பா சேரிப்பா
ஈவ்னிங் போல தா வருவாங்க போலருக்குது டயர்ல தூங்கின்னு இருக்காரு புர்தா அண்ணா
ஓகேப்பா ஓகேப்பா பொயிட்டு வன்ட்டாங்கல்ல சாமி எல்லா பாத்
அத்லா முட்ச்சுட்டாங்க பொள்ளு சாமி எல்லா பாக்க முட்லயா கூட்டமா ம் முட்ச்ட்டு வந்து ஒக்காந் இர்ந்துர்க்காங்க பொளர்க்கு முடிய்ல அதனால ரெஸ்ட் எடுக்குறாரு பொல்து மத்யன்த்துக்கு மேல களம்பி வர்லா செரிப்பா செரி
ஆமாப்பா ஓமு பொயிட்டோனா முடியாது நம்ளா எங்க பாத்தோ சும்மா ஒன்னுமே பண்ல அ கார்லயே போயிட்டு கார்லே வந்தோ எங்யு பெருசா நடக்கறதுலா ரொம்பலா இல்ல அதுக்கே என்னால முடிய்ல முடிலன்டு ரூம்லேதா ஒக்காந்துட்ருந்தன் நான் நீங்க போறீங்ளா போங்க போங்க போங்க அபின்ட்டு அதுக்கே அண்ணன் கிட்ட திட்டு வாங்கினு இந்த வீட்லியே ரூம்லே இருக்கற்துக் எதுக்கு வந்த அப்பின் கேட்டுட்டு வந்த நாங்க ஏதோ போணுன் தோன்ச்சி வந்த அதுவு பாருங்க அ டூ டேஸ் ரூம் போட்டோன்னா டெய்லிய்மே அவுங் வாட்ர பாட்லு சோப்பு ஷாம்பு குடுக்கணு அப்றொ வந்து ரூம் க்ளீன் பண்ணு அவுங்க நாங்க போம்போது ஹாவி குட்த்துட்டு பொய்ட்டோ ரூம் வந்து க்ளீன் பண்ணிக்கோங்க அப்டீன் சொல்லிட்டு க்ளீன் போது உள்ள பாத்தா க்ளீன் பண்ணி இருந்து அதுக்கு அண்ண சொல்றாங் இதே மாதுரி டெய்லி உங்ளுக்கு வெளிய சாப்டுட்டு உள்ள வரோ வீடு க்ளீனாந்தா நல்லாருக்கொல்ல நிம்மதியா இருப்பீங்கல்ல நீங்க அப்டினு கேக்குறா அதுக்கு அவுங்க திருப்பி கேக்குறாங்க நீங்க என்ன எனக்கு க்ளீன் பண்ணிர்ப்பீங்ளா செஞ்சிர்க்கீங்ளா இதுவரியு நா என்ஹல அப்டினு அ அவுளோதா அங்க ஒரு ப்ரச்சன வெளிய பொயிட்டு தொப்ப லைட்டா வந்துர்ச்சின் சொன்னா நீ ஒட முடில இல்ல ஒடம் முல்ல சொல்ட்டு ஓட்டல்ல வாய்ங்குத்து வாய்ங்குத்துதா எனக்கு இப்டி ஆயிற்ச்சினு இந்த பேச்சு வரப்போ போச்சா நா அதலா கேட்டுக்குல நா கூடயு பேய்க்கில நான்
அதும் மதுரி வந்துமே போனா நம்புளுக்கு வந்து நம்ம பாப்பாடு முடியாது போல இருக்குது எங்க போனாலு எதாது ஒரு ப்ரச்சன வந்துகுனேருக்குது எதாவ் ஒன்னு பேசிற்றாங்க நம்ளு ஒரு மாதுரி இருக்குது
ம் வாப்பா காலைல யாரையு காஃபி பிடிக்காது சொல்லுங்கப்பா
வெளிய போயிட்டு சந்தோஷமா இருந்துட்டு வர்லானா மனசு கஷ்டத்தோட தா வர்ற மாரி இருக்குது
ஆமா ஆமா கால்ல ஏந்து காஃபி எதுக்கு இதோ போய் டிஃபன் சாப்ட போறீங்க காஃபி குடிக்க போற் றீங்கனு இதே பேச்சு ஆனா இவுங்க மட்டு பன் பட்டர் ஜாம் எடுத்து சாப்டுவாங்க வாழப்பழ ஆப்பிளு இதுலா சாப்ட்டு வயிற ஃபுல் பண்ணிப்பாங்க அப்ப அடுத்தவ்ங்களுக்கு அப்டித்தா இருக்கு
அது ஏ புரிஞ்சுக்க மாட்டேன்றாங்கன் தா தெர்ல ப்பா செரிப்பா செகண்ட் லைன்ல கால் வந்துன்னே இருக்குது ப்பா நா அப்ற பண்றே வெச்சுட்றேப்பா